அப்டின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஒ அந்த நல்லா இருக்கே நல்லா இருக்கே தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம்னு ஒன்னு இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி இல்ல நா வந்து அத கொஞ்சோ கவனிக்கல அதுதா
நானு நா வந்துட்டு கொஞ்சோ அதாங்க நா சொன்னேல்லையா அப்போ நா சொல்லிட்டு நா வேல பத்துட்டே இருந்துக்கிறே குழந்த தயவு செஞ்சு அத கொஞ்சோ பாத்துங்க ஏன்னா அதுவா கரெக்டா ஆயிடுச்சு அப்டின்னாக்கா நம்ம வந்து
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா சரி சரி
ஆஆஆ ஆ சொல்லுங்க தோழி அதுதா சொல்றே என்ன சொல்றே அப்டின்னா நீங்க போயிட்டு ஆ நா சொல்லக்கூடிய அலுவலகத்துல போயிட்டு பாருங்க அதையு சொல்றே நா திரும்ப திரும்ப என்ன சொல்றே அப்டின்னா இருக்கிறது கிராமப்புறம்
கண்டிப்பா தோழி ஆ ம்
ஆ அத வந்து நீங்க எப்டியே பண்ணிக்கணு அப்டின்றத வந்துட்டு நீங்க தா முடிவு பண்ணிடுங் அதிகபட்சோ பெருசா ஒரு சம்பளமு வந்துராது செரி அதையு நா சொல்றே ஆனா மா மாதம் தொறும் மூவாயிரறுவங்கிறது கண்டிப்பா நம்ம எடுக்கலா என்ன அப்டின்
இப்ப எனக்கு என்னன்னா தோழி இப்ப வந்துட்டும் இந்த மடிக்கணினிய வந்து கத்துப்போல்லையா அந்த வகுப்பு போயிட்ருக்கே அப்புறோ வந்துட்டு இந்த அ ஆன்லைன் அ கிளாஸ்னு ஒண்ணு இருக்கு அது இப்ப அது ஒண்ணு பண்ணிட்ருக்கே அது இல்லாம வந்துட்டு ம்ச் அ இந்த மருத் மருத்துவமனை எனக்கு கொஞ்சம் அ முடி கொட்ற பிர பிரச்சன ஒன்னு இருக்கா அதுக்காக நா மருத்துவமனை போயிட்ருக்கே அப்பற வந்துட்டு பெருசா அ இதும் இதுக்கு மட்டுமே எனக்கு அ ஒரு ரொம்ப வேணா ஒரு மூவா ஒரு மாத மூவாயிர கெடைச்சா போது ஏனா ரொம்ப இந்த மூவாயிரங்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு தொகையா தெரியிது அந்த மாதிரி
ம் இல்லல்ல அததா நா என்ன சொல்றனா நீங்க வந்து சேந்துக்கிறதாந்தா சேந்துகுங்க அது எந்த இஷ்யுவு இல்ல நீங்க எதிர்பாத்த சம்பள நிச்சயமா அத எடுக்கல மாதம் மாதந் தோறும் மூணாயிரூவாங்கிறது கண்டிப்பா எடுக்கலா ஆனா அத வந்து நீங்க இந்த கொழந்தைங்களையு ஒக்காந்துட் பேசுறீங்க இல்லையா அது போன்ற எடங்கள்ல போய் ஒக்காந்து பேசக் கூடாது
கண்டிப்பா நா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அ அட்லீஸ்ட் ஆ இல்லனா கொறைஞ்சது ஒரு புத்தகத்தையாவ்து வச்சுக்கலா அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா இப்ப நா போயிட்டு நா போய் அதுதா நா இப்ப பண்ணிட்டு ஒக்காந்துருக்கே
ஆமா அது அப்டி அப்டி இருக்கும்போது வந்து இல்ல இந்த வேல வந்து இப்ப நா சொல்லக்கூடிய வேலைய பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு வந்து அது தொடர்ச்சியா இருக்கு நம்ம நம்ம நமக்கு தொடர்ச்சியா இருக்க மாரிதா நீங்க யாரு உங்கள வந்து போங்க பாப்பீங்கன் சொல்ல மாட்டாங்க அதே சமயத்துல நா இங்க வந்து வேல வந்து நல்லா பாக்கணு அ மாதந்தோறும் வந்து அதுல அதுல சம்பாரிக்க கூடியவ்ங்க இருக்காங்க சத் மாச பதினாலாயிர சம்பாதிக்கக் கூடியவர்களு இருக்கிறாங்க இந்த வேலையில நேரா போயி போய் பேசணு அவ்வளவுதா இதுல எனக்கான நேர ஒதுக்கி என்னால பேச முடியல எனக்கு வீட்டு வேலையு பாத்துபுட்டு சோ அதையு என்னால கண்டிப்பா பாக்க முடியல ஏ இப்ப நா சேந்த புதுசுல லா பாத் தீங்கனா நா வந்து இதுல வந்து இதெல்லா வாங்குன ப்ரைஸ் எல்லாமே எனக்கு குடுத்துருந்தாங்க ப்ரைஸ் அப்பற ஆமா அதேதா
ம் ஆனா எனக்கு என்ன இதுல என்ன தோழி உங்க நீங்க ப பரிசு வாங்குறதுக்கு பதிலா அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து பணமா குடுத்துருந்துருக்களா இல்லையா இ பரிசு வச்சு நம்ம என்ன பண்றது
என்ன பண்ண போற வெச்சு ஒன்னு பண்ண போறதுல்ல உண்மையாவே நா வாங்கும்போது கூட அதேதா நானு நெனச்சுட்ருந்த குடுக்குறதுக்கு எ கைல பணமா குடுத்தீங்னா எனக்கு அந்த நேரத் ல்ரெடி எனக்கு அதுக்கு செலவு வருன் தெரியு அத கத்
ந்தா மத்தவுங்களு இதே மாதிரி அதிகமா வேல பாக்கணுன் நேனைச்சிருந்திருப்பாங்க அம் அந்த ஒரு எல்லாருக்கு ஆ
எனக்கு வந்து ஒரு லஞ்சு பாக்ஸு ஒன்னு வாங்கி குடுத்துருந்தாங்க சாப்பாட்டு
ஓ அப்புடியா அது உங்க பொண்ணுக்கு குடுத்துருப்பீங்களே
ஆமா அத அத வந்து அப்ற ஐய்யோ என்னோட கொழ கொழந்தைக்கு பள்ளில பள்ளிக்கூடத்திற்கு போறதுனால இப்ப வாங்
கண்டிப்பா எல்லா பெற்றோர்களும் இப்டி தா தோழி பண்றாங்க நானு இத நெறைய வாட்டி பாத்திருக்கே இப்ப என்னோட தோழிகள் ளே நெறையா சாப்பாடு டப்பாலா எடுத்துட்டு வருவாங்க கேட்டா எங்கம்மா வாங்குனது அதுல வாங்குனது இதுல வாங்குனது நாங்க ஓடம்போது குடுத்தது அந்த மாதிரி யாருமே கடைல வாங்குறதே இல்ல அதனாலதா நா கேட்டம்ப்பா
தெரில அதுதா என்னனா நம்ம வச்சிந்து வீட்ல வச்சிந்து எதும் பண்ண போறதில்ல இப்ப பாப்பாவுக் ஸ்கூல் போறதுக்கு அப்டிங்கும் போது நம்ம அத புதுசா வாங்கணு அதுலப் போய் ஏ அங்கவங்க ஐநூறுவா சாப்பாட் டப்பாவல போடுட்டு அவுங்க ஆரடி வாங்கி குடுத்துட்டாங்க அத வெச்சு மூட்டக்கட்
ஆமா ம் ம்
சொல்லிட்டு நானே வந்து அத ந அவளுக்கு குடுத்துவூட் பள்ளிகூடத்துக்கு
இருந்தாலு எங்க பேச் சி பாத்திருக்லா இல்லையா நீங்க வந்து எனக்கு பிரை அ ஒரு பரிசா குடுக்கறதுக்கு நீங்க இது மேரி எனக் அதா குடுத்துந்தா எனக் கொஞ்சோ உபயோகமா இருந்திருக்கு அந்த மாதிரி நீங்க பேசி பாத்துட்ருந்திருக்லா இல்லையா
அப்படி கய்யாது அதாவது கம்பெனியோட ரூல்லுனு ஒன்னு இருக்குல்லையா அ இது முடிச்சாங்க அப்டினா அவுங்ளுக் கேய் இது இந்தப் பொருள் அப்டின்ற மாரி அவுங்க புக் பண்ணி வச்சிருக்காங்க வாட்ரு பாட்லு குடுத்தாங்க அ இப்ப வந்து லஞ்ச்சு பாக் வது அதுதா கொஞ்சோப் பெரிய பிரைஸ்ன்ற மாரி சொல்றாங்க
ஓ
ஆ இப்பதா இப்ப என்னப் பண்ணிட்டாங்க அப்டின்னாட்டா பாத்தீங்கன்னா ஆ படம் பாக்க போறதுக் து அயிங் நாலு டிக்கெட் குடுத்தர்றாங் நாலு டிக்கெட்டே குடுத்தர்றாங் குடும்பத்தோட போய் படம் பாருங்க அப்டின்ற மாதிரி அந்த டயத்துல யாருக்கு புதுசா என்னப் படோ வந்திருக்கோ அதுக்கான அ டிக்கெட் அவங்ளே வாங்கி குடுத்தர்றாங் அதாவ்து நல்லா ஒர்க் பண்றவுங்ளுக்கு சோ இதெல்லா வந்து அவுங்கப் பண்றதுக்கு அவுங்க கைல காசாவே குடுத்தர்லா நாலு டிக்கெட்னா என்ன ஆச்சி அதுக்கானப் பணத்த அவுங்க குடுத்துட்டா கூட அத கூடன் பயன்படுத்திக்கிலா அத மாதிரி பண்ண மாட்டேன்கிறாங்க நாங்க ஒருத்தவுங்க எனக்குமே இருக்கு பணமா குடுங்க ஆ எதுக்கு இத டிக்கெட்டா குடுக்குறீங்க அப்டினு அ இதுக்குள்ள யாரு வந் ரு தலைமை அப்டின்றதேத் தெரில தோழி முக்கியமானவே ஒரு